கேக்குறீங்களா ஆஹ் அந்த மாதிரி இப்ப முன்ன இப்ப நம்ம பல அழிச்சி இப்போ ஒரு குடும்போ ஒரு குடும்பத்துல இப்ப பத்து பிள்ளைங்க அப்டின்னா பத்து பேருக்கு வீடு கட்னா இப்பொ கட்ற மாரி ஒரு சூழ்நில ஆனா அதுக்கு முன்னாடில்லா வந்து ஆ எல்லாருமே ஒரே வீட்ல வாழ்ந்தாங்க உணவு உணவுடைய பற்றாக்குறையு இல்லாம இருந்தது இப்ப ஒருத்தருக்கு இப்ப ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு ஆக்கி சமச்சி சாப்புர்றதுக்கு பத்து பேத்துக்கு ஒரே டைம்ல சாப்பாடு ஆக்கி சாப்புர்றதுக்கு நமக் கு வந்து அந்த தேவைகள் அதாவ்து உணவுடைய தேவைகள் வந்து கம்மியா தா இருக்கு க குறைவான அளவு போட்டாலே நம்ம நறையா பேரு ந சாப்ட முடியிது அந்த அளவுக்கு இப்ப உணவுளயே உணவுகள்லையுமே இப்ப பற்றாக்குறை ஆயிடுச்சி ரெண்டாவ்து ஆ கூட்டு குடும்பொ அப்படிங்குற ஒரு விஷ்யொ அதாவ்து தாத்தா பாட்டி அப்பா சித்தப்பா பெரியப்பா ஆ பெரியம்மா அந்த மாரி ஆ அதாது சுத்தி சுத்தியு அப்டே நறைய குடும்பங்களோட இ ஆ நறைய மக்கள்ட்ட ஓட இ ஒரே இட எடத்லேர்ந்து பயணிக்கிறத்னால அவ்ங்களுக்கான அறிவ் நாலேஜு அதாவ்து அ வெளி வெளிய்ல இருக்குற மத்த மத்த விஷயங்கள பத்தின கத்துக்குறது இருக்குல்லைங்களா தேடல் அதுவு வந்து இப்போ ஆமா அப்பொ வந்து அதிகமாக இருந்துச்சி எல்லாருக்குமே அந்த ஆ சூழ்நிலைக்கு தகுந்த மாரி எப்டி நடந்துக்கொணு பெரியவங்கள்ட்ட எப்டி பேசணு ஆ எப்டில்லா வந்து நம்ம இந்த இது இந்த ஒரு ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒரு ஒரு ஒரு ப்ரச்சன அப்டின்னா அத எப்டி வந்து சரி பண்ணலா அப்டிங்கிறது எல்லாமே வந்து ஒரே கூட்டு குடும்பத்துல இருந்தனால ஒருத்தர் ஒருத்தரு கத்துக்கிட்டாங்க பிள்ளைங்களுக்கு அதாவ்து அடுத் தடுத்த ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து அந்த செய்திகளையு கடத்தப்பட்டுச்சி இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா ஆளாளுக்கு இப்போ ஒருத்தர் ஒருத்தரு தனித்தனியா போறதுனால இப்பொ தனி குடும்பொ தனி குடுமோ அப்டின்னே போய் போயி இப்போ அந்த பிள்ள அந்த கொழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து கெடைக்கிறதில்ல அந்த தாத்தா பாட்டி கூட இருந்தா தானே பழைய முறைப்படி நம்ம உணவுகள்லா சமச்சி ஆ அந்த சத்துக்கள் எல்லா சத்துக்களையுமே அந்த கொழந்தைங்களுக்கு வந்து குடுக்க முடியு இப்ப வந்து இப்ப இப்ப இருக்குற பேரண்ட்ஸுக்கு வந்து அந்தளவு க்கு அந்தளவுக்கான விழிப்புணர்வு இல்லல்ல எல்லாருமே, ஏன்னா முன்னு இன்னும் மூணு மூணு தலைமுறையாவே நம்ம வந்து வெளில வெளிலனே வந்துட்டோ
ஆமா உண்மதா, அதே மாரி அ முதியோர்கள் பெரியவங்க கிட்ட இருந்த அறிவுகள் சில வந்து அ கை வேலைப்பாடாருக்கலாம் சில பொது அறிவு அவங்க வாழ்க்கையில வாழ்ந்த அனுபவங்கள் சிலவது வந்து அவங்க தலைமுறைக்கு அடுத்து எடுத்து சொல்ற அளவுக்கு அவங்க இருந்துருக்கலா ஏதோ ஒரு கை வைத்தியமோ இல்ல பாட்டி வைத்தியோ இந்த மாதிரி இருக்கலா இல்லன்னா உணவுகள வந்து சமைக்கிற விதமா இருக்கட்டு சிலனா தொழில்கள் ஏதாவது இப்டி பண்றது இந்த மாரி நம்ம வந்து மு பெ பெரியவங்க கூட முதியவர்கள் கூட இல்லாம நம்ம பிரிய பிரிய பிரிய அவங்ககிட்ட இருந்த அறிவு, அவங்ககிட்ட இருந்த கல்வியு, அந்த பொறுமையு எல்லாத்தையுமே வந்து இப்ப இருக்கிற சமுதாயம் வந்து ரொ அதிகமா இழந்துருச்சுனுதா சொல்லுனு
ஆமா மக்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு இப்ப இப்ப இப்ப ஏ ஏன்னா இப்ப ஏ ப்ப இப்ப ஒனக்கு வந்து இப்ப ஒரே கூட்டு கூட்டு குடும்பத்துல இருக்குறோ எல்லா ஒன்னா இருக்குறோ அப்படின்னா அ இப்ப நா எனக்கு தேவையானத நா தனியா வாங்கி நா வந்து ஒரு பழ மோ இல்ல ஏதோ ஒரு ஒரு ஒரு தின்பண்டமோ அ வந்து நா தனியா வாங்கி சாப்ட முடியல, அதனால ஒன்னய கூட்டு குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கு வாங்கி குடுத்துட்டுதா நம்ப சாப்புட்ணு அப்டின்ற மாரி ஒரு ஒரு ஒரு மைண்ட் ம ஒரு ஒரு இது வந்து அ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அதாவது பெத்தவங்ககிட்ட வந்துடுச்சு பெற்றோர்கள்ட்ட அதிகமா அந்த சிந்தனைகள் வந்து வந்தனாலதா இப்ப என்னால தனியா இருக்க முடியல என்னால என்னுடைய எனக்கு தேவையானத நா வாங்கிக்க முடியல நா செஞ்சிக்க முடியல அப்டின்னு ட்டுதா வெளில வந்துட்டாங்களே ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா வெளில வந்துட்டோ அதிகமான இப்ப என்னகுது அப்டின்னா அதிகமான செலவினங்கள் ஆவுது அந்த நம்ப தேவைகள் தேவைகளுக்கு தகுந்த மாரி நம்ப வாங்குறோ ஆனா இப்ப அதிகமா செலவாகுது அப்டிங்கறத இப்பதா வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க
ஆமா, இப்ப ஒரு எட்டு பேரு ஒரு பத்து பேரு ஒரு வீட்ல இருக்காங்க அப்டின்னா அவங்களுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு இருவதாயிரம் வந்து செலவு செய்றாங்கன்னு வச்சுக்கலா அதே அந்த அந்த இருவது பேர் வந்து அஞ்சா பிரியுறாங்கன்னா அந்த அஞ்சஞ்சு பேத்துக்குமே மாதம் பத்தாயிரரூவா செலவு ஏற்படுது அப்ப நாலு குடும்பத்துக்கு சேத்து நாப்பதாயரூவா அது மாதிரிதா செலவினங்கள் ஏற்படுது ஏன்னா அ ம் விலைவாசி உயர்வாவு இருக்கட்டு அ மக்களுக்கு வந்து தேவைக்கே காசு இருக்கு நம்ம தனியா இருக்குமே நிம்மதியா இருக்கலா இப்டி இருக்குமே, அது மட்டு இல்லாம வீணாகாறதுமே இருக்கு இப்ப நம்ம நம்ம தேவைக்கி சில பொருட்கள் வாங்குறோனு வைங்களே அதுல வந்து இப்ப ரெண்டு பழ சாப்புட்றோ ஒரு பழம் கெட்டு போயிர்லா அது வந்து ஒரு வீண் தான அப்ப அதே கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது அத யாரு சாப்ட்டுருப்பாங்கள அதே மாரி உணவுமே சேரி இப்ப பத்து பேத்துக்கு சமைக்கிற மாரி சாப்புட்ற சமைக்கிறோனா அ ஒரு எட்டு பேர் சாப்ட்டுட்டு மீதி இருக்குன்னா அடுத்த நேரம் அடுத்த பழைய பழையதுக்கு வந்து அப்பறோ அடுத்தடுத்து எடுத்து சாப்பாட வீணடிக்காமயு இருந்தாங்க அப்ப வந்து நமக்கு செலவுகள மிச்சப்படுத்தவு முடிஞ்சிச்சு நமக்கு நமக்கு வந்து நெனைச்ச காச வச்சு நமக்கு செலவு செய்ய முடிஞ்சிச்சு, இப்ப வந்து தனித்தனியா இருக்கறனால அதிகமான வீணாகறத யாரு சாப்பட்றதுக்கு இல்ல, வீட்ல இருக்கறதே ரெண்டு பேரு நாலு பேருதா அப்டின்றப்ப மிச்சமாயிடுது அத சாப்புட்றதுக்கு யாரு இல்ல கீழதா போகுது, அந்த மாதிரி அதுவு வந்து ஒரு செலவீனம்தானே அப்டித்தான ஏற்படுது அப்டிதா நா சொல்ற
ஆமா, அத அந்த வீணா போறது இப்ப அதா சொ நீங்க சொல்ற மாரி கூட்டு குடும்பத்துல இருக்கும்மோது பத்து பேர் இருக்க எடத்துல இப்ப ஒ ஒ ஒரு இப்ப ஒரு சீப் வாழைப்பழோ வாங்குறோன்னு வைங்கள, அ, அந்த பழோ கெட்டு போறதுக்கு முன்ன எல்லாருமே சாப்ட முடியு, அதே நம்ம தனி குடு தனியா இருக்குறோ அப்டின்னா அதே பத்து பழம்தா நம்ம வாங்குவோ ஏனா ஏனா ம கடைங்க ம மறுபடி மறுபடி போய் வாங்கறது அந்த மாரில்லா இல்லாம மொத்தமா வாங்கி வைக்கிறோமா இப்ப இப்ப நாலு பேர் இருக்கோ, இப்ப ரெண்டு பேர் இருக் க்கோ அப்டின்னா இப்ப அடுத்தடுத்த நாள் தா சாப்ட முடியு அதுங்குள்ள ந ம ஒரு நாலஞ்சு பழோ அந்த மாரி கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப நமக்கு அது வீண் செலவா தான ஆயிடுது அதையே நம்ம வ்வ்ம பழைய மா முன்னவ எல்லாருமா சேந்து இருக்கும் மோது கூட்டுக் குடு ம்மமா இருக்கும் மோது நமக்கு அது வந்து ஒரு லாபந்தானே எக்ஸ்ட்ரா லா
ஆஹ் இப்ப இப்ப அப்டி பாத்தோன்னா ஒரு வீட்ல இருக்கோன் வெய்ங்களே இப்போ அந்த வீட்ல அடுப்பு ஒன்னே ஒரு அடுப்பு வெச்சிரு ப்பாங்க அதே மாரி அ கிரைண்டரா கட்டு ஃபிரிஜ்ஜா இருக்கட்டு மிக்சியா இருக்கட்டு இல்ல வந்து சமைக்கக்கூடிய பாத்திரங்களா இருக்கட்டு இந்த மாதிரி வ ந்து எல்லாமே ஒண்ண வெச்சியே எல்லாருமே அதுலியே பயன்படுத்தி இருப்பாங்க ஆமா தானே இ ப்ப அவுங்க எல்லா தனித்தனியா போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த பொருள் வாங்குற தேவை ஏற்பட்றுது இல்ல இப்போ அவுங்களுக்கு அடுப்பு வேணு அவுங்களுக்கு ஃபிரிட்ஜ் வேணு வாஷிங் மிஷினு கிரைண்டரு மிக்சி இப்பிடி அ ஒரு அயன் பாக்ஸ் மொத கொண்டு தட்டு பா த்ரோ சட்டி எல்லாமே செரிதா அவுங்க தனியா இருக்கும் போது எல்லாமே இன்னொரு தரக்கு வாங்கற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது அப்டின்றப்ப நம்ப பிரிய நம்ப குடும்பங்கள ஒடைக்க ஒடைக்க செலவு கள் வந்து பன்மடங்கு பெருகிகிட்டு தா போகு அது அதுதா வந்து அ இப்ப இருக்ற மக்கள்ட்ட இருக்ற ஒரு பெரிய வந்து ஒரு தவறான ஒரு வழி
அது மட்டு இல்ல இப்பப்ப நம்ம பெற் பெற்றோர்கள் அப்டிங்கிற அந்த ஸ்டேஜு இப்ப இப்ப இந்த தலைமுறையில இருக்கறவங்களே வந்து அடுத்த தலைமுற அடுத்தடுத்த கொழந்தைங்களுக்கு வந்து அந்த விஷ்யத்த சி செ சிறு சேமிப்பு சேமிப்புங்கற விஷ்யத்தையே நம்ம கத்து குடுக்கவே இல்ல ஏன்னா எல்லாமே அந் ந்த அளவுக்கு தண்ணி மாரி அ காச வந்து பணத்த வந்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களா இப்ப அ இப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்பிடி இருக்கணு அப்டி இருக்கணு இ்வ்ளோ இந்த அளவுக்கு சிக்கனமான அ அம்ம நம்ம வந்து நடந்துக்கணு பொழங்கணு அப்டின் சொல்லி தருவாங்க ஆனா இதுக்கு அடுத்து இப்ப அடு த்த ஜென்ரேஷ அடுத்த தலைமுற வரும்போது அவுங்களுக்கு வந்து அந்த விஷ்யத்த வந்து யாருமே சொல்லி தரதில்ல அதனால இப்ப இருக்க இந்த கொழந்தைங்க என்ன பண்றாங்க இப்ப இது ஒரு பொருள் வாங்குறோ அப்டின்னா அத அடம் பிடிச்சி பிடிவாதம் பண்ணி அந்த பொருள வாங்குறாங்ளே தவி ர அந்த பொருள எப்பிடி வந்து நம்ம வந்து ப பத்தரமா வெச்சிக்கணு எ இதுவு ஒரு செலவு தானே ஏ அப்டிங்கும்மோது ஆ எப்பிடி வந்து சிக் க்கனமா செலவு பண்றது அப்டிங்கற அந்த இதே இல்லாம போயிடுச்சி எதுனாலு கேட்டா நம்ம வந்து பே பேய பேரன் பே பெத்தவங்க வந்து வாங்கி தருவாங்க ஆ ஆனா நம்மள அ அதுடைய பயன்பாடு என்ன அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவை இருக்குது அப்டின்றதயே ம் இந்த கொழந்தைங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்ல ஆனா அப்ப ஆரம்ப காலத்துல இருக்க கொழந்தைங்கள்லா என்னா பண்ண ஏ ம் கேப்பாங்க கேட்டா பெத் அவுங்க பே ப பெற்றோர் வந்து வாங்கி குடுத்தாலே ஒழிய இல்லேன்னா அவுங்க பாட்ல அடுத்தடுத்த வேலைய பாத்துட்டு இப்ப வ்வ்ம் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க நம்மள நம்மளுடைய ஆனா இப்ப இருக்கற குழந்தைங்க வந்து அப்பிடி கெடையாது ரொம்ப அடம ரொம்பவே வந்து பிடிவாதம் பிடிச்சு வாங்குற அளவுக்கு இருக்குறாங்க ஆனா அந்த பொருளுடைய தேவ என் ன்னாங்கறது புரிஞ்சுக்கிறதே இல்ல
துன் வெய்ங்களே அந்த கொழந்தைக்கி ஒரு நடவண்டி வாங்குறாங்க இல்ல ஒரு பைக் கு வாங்குறாங்க அ அப்டி வாங்குறாங்கன் வாங்குறாங்கன்னா அடுத்த புள்ள வர்றத இந்த கொழந்தை வளந்தொன்னியு அடுத்த புள்ளிக்கு ட்டு வாங்க அந்த பொருள் வந்து ஒரே பொருளெ ஒரு குடும்பத்துல பத்து புள்ள பொறந்தாலும் பயன்படுத்துனாங்க இப்ப அதே மாதிரி இப்ப தனித்தனியா பிரியும் போது என்ன ஆகுதுன்னா தா பிள்ளைக்கி புதுசுதா வேணு தா புள்ளைக்கி வாங்க தர முடியாது அப்படின்றப்ப இப்ப த்து வீட்லக்கிமே பத்து பொருள் வாங்கறதாடுயிது அப்ப நம்ப முன்னாடி சொன்ன மாரி அந்த பிளாஸ்ட்டிக் உடைய தேவயு அதிகமாயிடுச்சி கழிவுகளு அதிகமாயிடுச்சி அப்ப இந்த பொருள்கள் முன்னாடில்லா வந்து அ இரும்பு பாத்ரோ அ இந்தவ் அ பித்தள பாத்ரோ வெங் த்தல பாத்ரோ இதுதா பயன்படுத்தறாங்க அதுல ஒரு ஓட்ட இருந்தாலு செரி வீணாவே போய்ட்டாலு அத உருக்கி திரும்ப அச்சில ஊத்தி திரும்ப அதயே பாத்தரமா வாத்திருவாங்க சரி செஞ்சு சரி செஞ்சு அதயே திரும்ப திரும்ப பொழங்கிட்டு இருந்தாங்க அது வந்து பல அ காலங்கள் வரு இப்ப என்னொட தாத்தா பாட்டி பயன்படுத்துற பாத்தரங்கள்லா அ இப்பவுமே வந்து ம் பெ பயன்படுத்த அளவுலதா இருக்கு ஆனா பிளாஸ்டிக் பொருள்கள் இந்த மாரி பொருள்கள்லா நா இப்ப நம்ம ப்ப வாங்குற பாத்திரங்கள் பொருளே ஒரு வர்ஷோ ரெண்டு வர்ஷங்கூட தாங்கறது இல்ல ஒடஞ்சிரு அது திரும்ப வாங்குவோ திரும்ப ஒடையு இப்டியே நம்ம வந்து பயன்படுத்தும் போது அ கழிவுகள் அதிகமாகறதோட அ நமக்கு செலவீனங்களு அதிகமாகுது கழிவுகளு அதிகமாகுது நம்ம அத அந்த அளவுக்கு வந்து சுற்றுப்புறத்த வந்து மாசுபடுத்திட்டூ இருக்கோ
இப்ப நம்ம அதிகமா இப்ப வ வீணா போயிட்டு பிளாஸ்டிக் பொருள்கள் வீணா போகுது அ ப்ப தேவ ஏற்பட்றனால அதிகமான விலையு அதிகமாய்ட்டே இருக்குது இப்ப அந்த பொருட்களுடைய விலை தேவைகள் அதிகமாகும் போது விலைகளு உ அதிகமாயிக்கிட்டே இருக்கு இப்ப முன்ன ப ஆரம்ப காலத்துல நம்ம அ இப்ப கிரைண்டர்ல்லா வாங்கனா என்ன ஒரு ஒரு எறநூறு முன்னூறுக்கு வாங்கிருப்போ இப்ப என்ன வெல விக்கிது பாருங்க ஆறாயிரோ ஏழாயிரோ அந்த அளவுக்கு அதாவது ரே அதாவது அதுடைய விலையு வந்து அதிகமாய்க்கிட்டே இருக்கு நம்ம வேக வீணா போக போக பொருட்களோட உற்பத்தி அ அதுக்கப்பறோ உற்பத்தி செலவு ற்பத்திக்கான செலவு உற்பத்திய சில சிலவ் பொருட்கள்லா வந்து இப்ப நம்ம உள் உள் இப்ப நா வெளி வெளிநாடுகள்ல இ ல்ல வெளி மாநிலங்கள்ல வாங்கறவதுக்கா ன இதுவு ஆய்ருது அப்படிங்கும் போது நமக்கு அதுடைய செலவு வந்து என்ன ஆகுதுன்னா ர இரட்டிப்பாயிடுது அதிகமாவ்து
உண்மைதா அது அதே மாரிதா இப்ப போயிட்டு இருக்குது எல்லாமே இப்போ ஒரு குப்பை கூடையு அப்புடிதா ஒரு குப்ப மொரொ அப்டிதா ஒரு வெளக்குமாரு வச்சு வீடு மொத்தத்தையு கூட்டுவாங்க இப்ப நாலு வீடு இருந்தா நாலு வீட்டுக்கு வெளக்குமாரு வாங்கணு அதே மாரி ஒரு பீரோ வாங்கனு ஒரு கட்டில வாங்கணு வாங்கனும் இப்புடி ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனையு ஒன்னா இருக்குற வீடு நாளா மாற ழுது நாலு வீட்டோட செலவு அங்க ஏற்படுது இல்லயா அப்படின்றப்ப நமக்கு அப்ப மக்கள் வந்து பொருள வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்றப்ப அப்ப உற்பத்தியு அதிகமாயிடு ங்கக்கு தேவ இருக்கே மக்கள் வாங்குறாங்க நம்மப்ப செய்வோ அப்ப செய்ய செய்ய செய்ய மக்கள் பயன்படுத்துவாங்க பயன்படுத்த பயன்படுத்த திரும்ப செய்வாங்க இப்டியேதா மா கால போயிட்டே இருக்கு அ சரி இதோட நம்ம இந்த கா கால்ல கட செஞ்சுக்கலா
ஆ ஃபாய்